ஆ எப்டி இருக்கீங்கக்கா
நா நல்லா இருக்கமா நீ எப்டி இருக்க
நல்லாருக்றேன் கா
ஆ நா சும்மாதா வீட்ல
செரி செரிக்கா இப்ப எனக்கு ஒரு ஹெல்ப்கா அதா கால் பண்ண உங்களுக்கு
ஆ சொல்லுமா
ஆ உங்கப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தானக்கா பாக்றாரு
ஆமாண்டா பில்டர்ஸ்தா அப்பா
ஓ சேரி சேரிங்க்கா அதான் இப்போ எங்க வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லா நடந்துட்டுருக்குதுங்களா
ஓகே
சரி இப்போ கீழ ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு லெவன் லேக் சொல்லி அது எப்படியோ இப்போ பபிப்டீன் ஆயிடுச்சு இன்னு எக்ஸ்ட்ரா டூ லேக்ஸ் ஆகுன்னு சொல்றாங்க
அப்டியா சரி சரி
கா இப்ப என்னன்னா இப்ப மேலயும் ரூம் கட்ணுங்கா ஃபியூச்சர்ல
சரி
ஆ பியூச்சர்னா என்னன்ன ஒன் ஒன் இயர்க்குள்ள நாங்க திருப்பி மேல ரூம்‌ கட்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கு
சரி மா
அங்க இருக்கற கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டா அவங்க பிப்டீன் லேக்ஸ் சொல்றாங்க
சரிமா அது அது நீ ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்கொயர் பீட்ட பொறுத்து மாறு இப்போ பில்லர்ஸ் எல்லா கரெக்டா இருக்கு அப்டின்னா பிரச்சனை இல்ல பில்லர்சே இல்ல அப்டின்னா அதுக்கு தகுந்த மாரி மாறும்
ஓ ஓகே ஓகேங்க்கா ஏனா இப்போ ஆள் ஆல்ட்ரேஷனுக்கே ‌வந்து அவ்ளோ ஆயிடுச்சு இப்ப புதுசா மூணு ரூம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு க்கும் அவ்ளோ ஆகுங்களா அதுதா டவுட்டா இருக்கு
ஆகுமா இப்ப ஸ்கொயர் ஃபீட் நீ எடுத்துக்கிட்டீன்னா இப்ப நீ எத்தன ஸ்கொயர் பீட் கட்ற அப்டிங்கறது இருக்கு அதுக்கு நீ எப்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றங்கிறதும் இருக்கு இப்போ நீ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இன்னைக்த்த தேதிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க
சேரி சேரி்ங்கா
எ ஆ மேல மூன்ரூம்னாலும் பத்துக்கு பத்தா இல்ல பத்துக்கு பதனாறா அதுல பாத்ரூம் ஆ அதுக்குள்ள வர்ற எல்லாமே பைப்ஸ் லைனு எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்களே பண்ற மாரி தா வரும்
ஓ அப்போ வந்து க ஆ
ஆ இல்ல நீங்க வந்து ஆள் வெச்சு கட்றீங்க நாங்க பாத்துக்குறோ நீங்க பிளான் மட்டு போட்டு குடுங்க அப்டிங்கும் போது அது மாறுபடு அது இன்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தா அமௌண்ட் ஆகு
அப்டிங்களா இப்ப நீங்க பிளான் போட்டு குடுத்து நாங்க ஆள் வெச்சு கட்ற மாரி இருந்துச்சுன்னா அதுக் இன்னு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்ளா
ஆமா
ஓ செரிங்கா இப்ப நீங்களே வந்து ஃபுல்லா கட்டி குடுக்குறீங்க அப்டின்னா வந் து அந்த அமௌண்டக்குள்ளயே முடிஞ்சிருங்களா நீங்க சொல்ற அமௌண்ட்குள்ள
ஆம் ஆ முடிஞ்சிரு இப்ப அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க அப்டின்னா அந்த அமௌண்ட்ல வந்து அவுங்க இது இது எ இப்ப டைல்ஸ் இந்த டைல்ஸ் போட்றோ கம்பி இந்த ரேட்ல போட்றோ ஆ எம்ஸ் அண்ட் ஆ பீஸ் ஸாண்டார் எது போடுறோ அப்டிங்கிறது இருக்கு செங்கல்லா இல்ல அந்த காங்கிரீட கல் மாறி வரு இல்லையா அதா எது போடுறோ அப்டிங்கறது இருக்கு அத பொறுத்துதா மாறு ‌ அது அது இல்ல எனக்கு இந்த கதவு இந்த கதவு வேணா எனக்கு இன்னு காஸ்ட்லியா கதவு வேணுனா இன்னு ரேட் கூட வரு
சேரி செரிங்க்கா இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணது எப்டின்னா வந்து எல்லாமே சேர்த்தி தா சொன்னாங்க டைல்ஸ்மே வந்து அவுங்க பாத்துக்கறேன்னு சொன்னாங்க இப்ப டைல்ஸ்மே வந்து நாங்க தா வாங்கி குடுத் தது அ எம்சான்தா யூஸ் பண்ணிருக் குறாங்க டோர் பாத்தீங்கன்னா அதே டோர் தா வெச்சிருக்கே எனா ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆ இடிச்சி கட்டிட்டு அதே டோர் ஃபிக்ஸ் பண்றதுக்குதா வெச்சிருக்க அதே மாரிதா இருக்கு
அப்டிங்கமோது அவுங்க சொன்ன அமோண்ட விட இப்ப எக்ஸ்ட்ரா வந்து எவ்ளோ ஆ கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ்ஸே ஜாஸ்தி ஆயிச்சு அதனாலதா வந்து அது எப்டி அவ்ளோ ஆ சபி ஓ இப்பொ ஒன்னு ரெண்டு ஜாஸ்தி ஆகு இந்த அளவுக்கு ஆகுமானுதா தெரில
இல்ல இப்ப வந்து வீடு நம்ம புதுசா கட்டுறோனா செலவு கம்மி இடிச்சி ஒரு செவுத்த எடுத்துட்டு அந்த எடத்துல இருந்து கட்ட ஆரம்பிக்குறோனா செலவு டபுள் மடங்காகு அது செவுற வந்து இடிக்கிற கூலி அதிகமாயிரு ஏன்னா பில்லர்ஸ் ஒடையாம எடுப்பாங்க வீடு தொங்காத அளவுக்கு பாத்து எடுப்பாங்க அதெல்லா இருக்கு இடிக்குற கூலி டபுள் மடங்காகு ஒரு செவுறு வைக்குறதகாடிலு இடிக்குறது ரொம்ப டபுள் மடங்காகு
இப்போ மேல இருக்குறதுதாங்கா இடிச்சிருக்குறாங்க அதும்மே வந்து து எப்டினா ஆப்போசிட் ஆப்போசிட் அப்டி சிக்ஸ் ரூம்ஸ் வந்து இருக்குது அப்பொ அந்த சிக்ஸ் ரூம்ல என்னன்னா ஆ ரெண்டு ரூமா அப்டியே விட்டுட்டாங்க மிச்சதுக்கி ச்சுன்னு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் இதெல்லா சேர்த்தி இந்த மேல இருக்குலைங்க அந்த ஓடல்லா எடுத்துட்டு ஸ்லாப் மாரிதா ஃபிக்ஸ் பண்ணிருக்குறாங்க கொஞ்சோ ஹைட் பண்ணி
ஹைட் பண்ணி காங்க்கிரீட் போட்டிருக்காங்களா இல்ல
அ ஆமா காங்க்ரீட் போட்ருக்காங்க ம்
ஆ காங்க்ரீட் போடு பண்றக்கு அந்த அந்த ரேட்டு ஒக் ஒகே தா ஆனா கீழே வந்து அந்த மூணு ரூமையு எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க
இல்ல அந்த ரூ மூணு ரூம் எடுக்கவே இல்லங்க்கா மேல மட்டு சேஞ்ச் பண்ணிருக்குறாங்க அவ்ளோதா
காங்க்ரீட்கு வெறு காங்க்ரீட் மட்டு போட்ரக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸா
காங்க்ரீட் போட்டு ஃப முன்னாடி ஃபிரண்ட் ரூம் இருக்குங்க்கா அந்த ரூம் வந்து கொஞ்சொ ஏ த்து கட்டிருக்குறாங்க கீழ வந்து வாட்டர் டேங்க் வச்சிருக்குறாங்க நெலத்தொட்டி வச்சிருக்குறாங்க நெலத்தொட்டிக்கு வந்து இவ்ளோ ஆகுன் அது தனி அமோண்ட்டு சொல்ட்டாங்க அவ்ங்க ஸ்டாடிங்கே
இவ்ளோ ஆகாதுமா வெறு அத எடுத்துட்டு அ ஓட்ட பிரிச்சுட்டு
ம்
இது அ காங்ரெட்டுலா போடாலு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு நீ நீ சொல்ற கணக்கு பாத்தா நைன்டீன் லேக்ஸ் வருதா
இல்லிங்க்கா அ லெவன் லேக்ஸ் சொன்னாங்க அது போக எக்ஸ் ட்ரா த்ரீ லேக்ஸ் வந்து குடுத்து இப்போ டூ லேக்ஸ் இன்னு எக்ஸ்ட்ரா ஆகுன் சொல்லி ட்ருந்தாரு என் ஹஸ்பண்டு
அவ்ளோ ஆகாது வாய்ப்பே இல்ல இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு
ஆ அதுதா வந்து எனக்கு டவ் ட்டா இருந்துச்சா ஏனா பட்ஜெட் சொன்னது வந்து ஓகே லெவன் லாக்ல நாங்க உங்ளுக்கு முடிச்சு குட்த்துறோ ஃபைனல் ரேட் அதுதா அப்டின் சொன்னாங்க ஆனா வந்து கரெக்ட்டா அந்த ஃபைனல் முடியுல அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பெய்ண்டிங் ஒர்க்கு அதுக்கப்றோ இந்த டைல்ஸ் ஒட்றது மொத்தமா இப்ப சே த்து சேத்து என்னனா ஜாஸ்தி ஆய்கிட்டேதா போகுதே தவுர அவ்ங்க சொன்ன அமோண்ட்ல நிக்கல இன்னு எக்ஸ்ட்ராதா ஆகுதுன் சொல்லிட்ருந்தாரு என் ஹஸ்பண்டு
இல்ல அவுளோ ஆகாது இப்ப என்னனா குறுக்கால இருக்க இப்ப ரெண்டு ரெண் ரூம் இருக்கு ஓகேவா அதுல இருக்க ந டு செவுரு எடுக்கணுனா அந்த பில்டிங் தொங்காத மாரி பாத்து எடுக்கணு அது ரேட் அதிகமாகு இப்ப ஒரு செவுரவே நீ இடிக்கணுனா அதுவு ரேட் அதிகமாகு இப்ப கான்கீரேட் போட்ருக்கா அந்த பில்லர வந்து நீ எடுக்கணு இந்த எட்த்துல வந்து நா பெருசு பண்ற ஹால்ல நல்லா பெருசு பண்ற அப்போ வந்து எனக்கு இந்த பில்லர் இருக்ஸ் டிஸ்டப்பன்ஸா இருக்கு மேல மேல ஒரு இது மாரி குடுத்துருப்பாங்க பீம் போட்டு ஆ அதாவ்து ஹெட்ல அந்த இத எடுக்குற அப்டிங்கும்போது அது கொஞ்சோ காஸ்ட்லியா இருக்கு அத இடிச்சு எடுக்குறது அந்த ஃபூழ் எக்ஸாகு ஆனா அதே வந்து ஆ எந்த இடிக்கிற வேலையுமே இல்ல ஆல்ட்ரு வந்து வெறு சுத்தியு வந் து ஒரு காங்குரேட்டு சும்மா பீம் கட்டி போட்டு அதுக்கு மேல காங்குரேட் போட்ற மாரி இருந்தா இவுளோ செலவு ஆகாது அதே மாரி டைல்ஸ் பாத்தாலு டைல்ஸ் நீங்க வாங்கி குடுத்துட்டீங்ளா
டைல்ஸுமே நாங்க வாங்கி குடுத்தாச்சுங்க்கா
டைல்ஸு நீங்க வாங்கி குடுத்துட்டீங்னா அப்ப அவுங்க என்னதா பண்ணாங்க வெறு பத்தி பாத்து பெயிண்ட் அடிக்குறக்கு அவுளோ ரேட் ஆகாது
ஆ ஏன்னா இப்போ வந்து கதவு இருக்குல்ல நெலவு கதவு ஒவ்வொரு ரூமுக்கு கதவு இருக்குல்லைங்க்கா அதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல சேம் எந்த எடத்துல கதவு இருந்ததோ அதே எடத்துலதா இருக்கு கதவு மட்டு கழட்டி வச்சு ட்டு அவ்ங்க அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்லா பண்ணிட்டு சேம் அதே கதவுதா இப்ப திருப் பி மாட்டிருக்கு
அப்போ இவ்ளோ ஆகாதுமா ரொம்ப அதிகமா இருக்கு ஏனா நீ நெலத்தொட்டியே கட்னாலு பத்தாய்ரோ லிட்டர்னா அதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு கேட்ருக்காங்கனா இது பதினஞ்சு லட்சத்துக்கான ஒர்க் எதுமே கெடையாது அதுல பெரிய ஒர்க்கே இல்ல ஏனா
நெலத்தொட்டினா வந்து தொட் டிம் தொட்டி மாரி கட்லைங்க்கா அதாவ்து தொட்டி கட்டி உள்ள வந்து சின்டெக்ஸ்ஸு எறக்கிருக்கிறாங்க பெரிய சின்டெக்ஸ்ஸு அதுவுமே சின்டெக்ஸ்ஸு வந்து இவுங்க வாங்கி குடுத்தாச்சு வீட்ல இருந்து
ஏ இது பகல் கொள்ளப்பா சீரிய்ஸ்ஸ பதினஞ்சு லட்சத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆ புதுசா கட்டிருந்தாலே ஒரு பத்துக்கு எட்டு கிச்சனு பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலு பத்துக்கு பத்து ஒரு பெட் ரூமோட முடிச்சிட்லா ஒரு வீடு கட்ற ரேட்டுக்கு வந்து ஆ ஆ டபுள் மடங்கு ஆயிருக்கு
அதுதா எனக்கு என்ன டவுட்னா இப்போ வந்து மேல ரூம் போட்றதுக்கு இவுங்க வந்து கீழே ஒர்க் நடந்துட்டு இருக்கு போதே செரி கேட்டுக்கலா அது எவ்வளோ ஆகுது கம்மி ரேட் னா நம்ம போட்டு முடிச்சிட்லா அப்டின்னு சொல்லி கேட்டிருக்குறாரு அப்போ ஒரு பெட் ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹால் மூணு ரூம்க்கு தா கேட்ருக்குறாரு அதுக்கே வந்து ஃபிப்டீன் சொன்னாங்க அப்ப நா கேட்டே கீழ ஆல்ட்ரேஷனுக்கே வந்து இவ்ளோ கேக்குறாங்க அப்போ வெறு மூணு ரூம் வந்து நம்ம எடுத்து கட்றது தான அதுக் கு அவ்வளோ ஜாஸ்தி ஆகாது அது எப்டி அவ்வளோ சொல்றாங்க அப்டின்னுதா நா கேட்டது கிச்சனுமே வந்து கீழ இருக்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆ நீட்டமா இருக்கு ஆ வந்து கிச்சன் ரூம் வந்து ரொம்ப நீளமா இருக்கு கொஞ்சோ ஜாஸ்தியாவே இருக்கு அது சிங்க் வச்சு இந்த சைடு ஃபுல்லா ஸ்லாப்பு அடுப்பு வைக்கிறது ஃபுல்லாவே அவ்வளோ லென்த்தா இருக்குக் கா அப்போ நாங்க வந்து சொன்னது வந்து அவ்ளோ லென்த்துக்கு வேண்டா சின்ன கிச்சன் போது ஒரு நார்மல் சைஸ்ஸு பெட்ரூமு ஒரு ஹால் அவ்ளோதா அதுக் கே வந்து ஃப்டீன் சொன்னாங்கங்கபோதா அப்ப கீழ ஆல்ட்ரேஷன்கே அவுங்க எப்டி இவ்ளோ வாங்குனாங்க அப்ப அவுங்க ஃபஸ் ட்டு என்ன சொன்னாங்கன்னா கட்டபோது உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வராது ஆ ஆனா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணபோது கொஞ்சோ ஜாஸ் தி வரும்ன்னு சொன்னாங்க ஆனா பாத்தா ஆல்ட்ரேஷன விட ஆ
இப்ப நீ சொல்றது பாத்தா ஆல்ட்ரேஷன் நீங்க பண்றது வந்து பெரிய ஆல்ட்ரேஷன் எல்லா ஒண்ணு இல்ல பேசிக்கா ஓட்ட எடுத்துட்டு நீங்க ஒரு காங்கரக்ட் போட்றீங்க அவ்ளோதா ஆல்ட்ரேஷன்னே வீட்டுல ஆல்ட்ரேஷன் அதுதா எக்ஸ்ட்ரா வந்து ரூம்ஸோ இல்ல வேற எதுமே இல்ல அப்போ அப்டின்னு பாக்கபோது அந்த ரேட் வர்றது அதிகோ நீ வேணா டீடைல் செண்ட் பண்ணு நா அப்பாட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு டீடைல் கேட்டுட்டு நா உனக்கு கூப்பறே
சேரி ஓகேங் க்கா நீங்க பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க நா அதுக்கேத்த மாரி இங்க எ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாக்குற
சரி ஓகேப்பா பாய்
கேக்ங்கானா உங்களுக்கு அனுப்புறே நீங்க பாருங்க
ஆ ஓகே
ஆ ஓகேங்க்கா சரி ஓகே பாய் கா
பாய் பாய்
உம்